காலத்து-காலத்துக்கும வந்து என்ன மாதிரியான ஆ விஷ் விஷயங்கள்லா மாறி இருக்கு அத நம்ம நெனச்சு பாக்காத அளவுக்கு இந்த அ இதுவே நம்ம அந்த ஜென்ரேஷனே மாறி இருக்கு அப்டிங்க-அப்டின்றத பத்திதா பேசப் போறோ இப்ப வந்து ஆ மொதல்ல வந்து உணவு எடுத்துக்லா உணவு வந்து அந்த காலத்துல பாத்தீங்க அப்டின்னா ஆ ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவா இருந்தது ஒரு கம்பங்கூழா இருக்கட்டு இல்ல கேழ்வரகா கூழா இருக்கட்டு அந்த மாரி வந்து ஒரு மனநிறை வயிறு நெறைய சாப்ட்டுட்டு அதுக்குண்டான வேலைகள் அவுங்க வந்து செய்யறாங்க அதனால வந்து அவுங்களுக்கு அது செரிக்குது அந்த மாரியான விஷயங்கள்லா பண்றாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்க அப்டின்னா அந்த உணவே வந்து யாரும் சாப்பிட மாட்றாங்க ஆ நெறைய அந்த ஆ எண்ணெய் ஆ க பண்டம்தா சாப்பட்றாங்க நெறையாவே அது வந்து ரொம்ப அது யோசிக்காமலே வந்து அ நெறைய சாப்பட்றாங்க இப்போல்லா வந்து ஆ தொழில்நுட்பம் வந்து நெறைய வளந்துடுச்சு அப்டின்னு சொல்லா அதனால வந்து அ மடிக்கணினி முன்னாடியே வந்து கணினி முன்னாடியே வேல பாக்குற மாரியான ஒரு சூழ்நில உண் இதாயிடுச்சு நம்ப உக்காந்துக்கிட்டே சாப்பட்றோ உக்காந்துகிட்டே வேல பாக்கறோ நடக்கக் கூட எழுந்து நடக்கறதுக்கு கூட நம்ளுக் க்கு வந்து நேரோ இருக்க மாட்டேங்கிது து அதனால செரிக்க மாட்டேக்குது அதனால உடல் எடை கூடுது இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்டின்னு சொ சொல்லலா ஆனா அது எல்லாமே வந்து ஒருத்தவங்களோட வாழ்க்கையில வந்து சரிசமமா ஆ சமநிலையா வச்சிருக்காங்க அப்டின்னா அது உண்மை ஒரு ஆ பாராட்டக்குரிய ஒரு விஷயோ அப்டின்னுதா சொல்லலா ஆ இப்ப வந்து ஆ ஒரு சாதாரண ஒரு மனிதனோட வாழ்-வாழ்நாள்ல என்ன பண்ண முடியு அப்டின்னா அவங்க அவங்களோட வேலைய நோக்கி ஓடுவாங்க அதாவது அவுங்க சாப்ட்ட உணவுக் க்க அவுங்களால வந்து ஆ குனிஞ்சு நிமிந்து எல்லா வேல செய்ய முடியாது அவுங் வ ஆ வேலைய பாத்து சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு வரவே அவுங்களுக்கு வந்து நேரங்கள் ஆ சரியா இருக் இப்போ இப்ப பெரிய-பெரிய பணக்காரங்கல்லா பாத்தீங்க அப்டின்னா இதுக்குனே தனியா அந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் ட்டு வருவாங்க அவுங்களோட உடம்ப பாத்துக்கணுன்னு நெனைப்பாங்க ஏன்னா அவுங்கெல்லா நேரோ ஒதுக்கி ஆ பண்ணா கூட அவுங்களுக்கு வந்து ஆ ஏதோ ஒரு விதத்துல அவங்க சம்பாரிச்சிருவாங்க ஆனா ஆ இயல்பான மனிதர்களோட வாழ்க்கைல அப்டி கெடையாது அதாவது அம் ஆ ஒரு ப்ப நடுத்தரமான ஒரு குடும்பம் இருக்காங்க அப்டின்னா அவுங்க வந்து வேலைக்கு போறது வரது இந்த மாரியான ஒரு சூழ்நிலதா இருக்கு அதெல்லாமே முன்னாடி இருந்த காலகட்டோ அதாவது ஒரு ஏழ்மையான எடத் த்துல இருந்தாலுமே அது வந்து ஒரு மன நிறைவோட இருக்கும் நம்ம வயிறும் நெறையு நம் நம்ம உடலும் வந்து ரொம்ப ஒரு வலிமையா இருக் க்கும் ஆனா இப்பல்லா பாத்தீங்க அப்டிதா ஆள்தா பாக்கறதுக்கு பெருசா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து சத்துன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும் இதெல்லா எதனால அப்டின்னா கண்டிப்பா உணவுனால அதுக்கு ஆச அது சரியான உணவு எடுத்துக்கல அப்டிங்கிற ஒரு விஷயோ அப்டின்னுதா நான் சொல்லுவே இன்னொன்னு வந்து நெறைய மாற்றங்கள் வந்திருக்கு அப்டின்னு சொல்லலா அதாவது முன்னாடி எல்லா வந்து ஆ ஒரு தெருவுல ஒரு தொலைபேசி ஒரு ஊருக்கு ஒரு நம்ம அழைப்பு பேசுறதுக்கு வெளி ஊருக்கு ஆ பேசுறதுக்கும் அதுக்கு முன்னாடி காலகட்டத்துல எல்லா வந்து நம்ம ஒரு ஆ தபால் அனுப்பி குறுஞ்செய்தி அனுப்பனு அப்டின்னா தபால்தா அனுப்பிட்டு ஒரு விஷயோ அது ஒரு வாரம் ஆகும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறோ ஒரு தெருவுல ஒரு வந்து ஒரு ஆ இந்த லேண்ட்லைன் போன் அப்டிங்கற ஒன் விஷயோ வந்தது அதுக்கப்புறோ ஏ ஒரு ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் ஒரு ஒரு அந்த ஆ இத் பட்டன் செயலி அந்த ஒரு ஆ ஃபோன் வந்தது அதுக்கப்றோ இப்ப வந்து தொடுதிரை மாதிரி நெறைய ஆ தொலைபேசி வந்துடுச்சு அதுல வந்து நம்ம பேசுறது மட்டு இல்லாம என்னென்ன விஷயங்கள் ஆ இப்போ ஒரு வீட்ல இருக்கோ அப்டின்னா ஆ வேற ஒரு ஆ உலகத்துல வேற ஒரு எடத்துல ஆ வேற ஒரு நாடுல என்ன நடக்குது அத பத்தின உண்டான விஷயங்கள் எல்லாத்தையு படிக்கறதுல இருந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுல இருந்து எல்லாமே நம்ம அந்த தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கட்டு ஒரு விஷ் விஷயங்கள வந்து ஆ உடனடியா பகிர்ந்துக்கிறதா இருக்கட்டு ஒரு வெளிநாட்ல வேல பாக்குறாங்க அப்டினும்போது அவங்களோட குடும்பத்தோட பேசுற ஒரு விஷயோ இப்ப எல்லாமே இதுக்கு முன்னாடி எல்லா வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா அவங்க எப்ப வருவாங்கன்னே தெரியாது அவங்க வர்றப்பதா அவங்க வந்து உயிரோட பாக்க முடியு ஆனா இப்ப அப்டி கெடையாது நம்ம வந்து வீடியோ கால் பண்ணிக்கலா நம்மளுக்கு எப்ப தோணுதோ அப்ப வந்து குறுஞ்செய்தி அனுப்பிக்கலா நம்ம வந்து பேசிக்கலா இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து மாறிடுச்சு அந்த காலத்த விட இந் அந்த காலோ வந்து ரொம்ப மாறிடுச்சு அப்டின்னு சொல்லலா ஆனா இப்ப வந்து நம்மளால வந்து தொலைபேசி இல்லாம இருக்க முடியாது ஒரு தொலைபேசி இல்லாம நம்மளால ஒரு ஆ ஒரு மணி நேரோ இருந்தாலே என்ன கேட்டா அதிசயோ அப்டின்னு ஏன் ஒரு மணி நேரோ அரை மணி நேரோ இருந்தாலே ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு விஷயோ அப்டின்னுதா நா சொல்லுவே அந்த அளவுக்கு ஆ நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து அடிமை ஆயிட்டோ அப்டின்னுதா நா நெனைக்கிறே ஆ நீங்க என்ன நெனைக்கிறீங்க இதப் பத்தி அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும்
இருந்தீங்க ஆ அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து எல்லாமே மாறிக்கிட்டேதா வருது ஆ முன்னாள் மா முன்ன இருந்த காலம் வந்து ஆ காலங்கள்ல வந்து மனிதர்கள் வந்து வாழ்ந்த வாழ்க்கை முறையு சரி ஆ இப்ப இருக்கிற வாழ்க்கையு வந்து ரொம்பவே நெறைய ஆ வேறுபாடு இருக்கு அதுல ஆ தொழில்நுட்பம் எடுத்துக்கலா இல்ல கல்வி எடுத்துக்கலா நீங்க சொன்ன மாரி உணவு எடுத்துக்கலா இல்ல உறவுகள் எடுத்துக்கலா இந்த வாழ்க்கை முறை எடுத்துக்கலா எல்லாமே மாறிடுச்சுந்தே சொல்லலா ஆ அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எளிமையான வாழ்க்கையதா வாழ்ந்தாங்க அதாவது பெரிய வசதி எல்லா ஒண்ணுங் கெடையாது எல்லார் வீட்லயு டிவி இருக்குமான்னு கேட்டாலே அதுவே கெடையாது அப்டின்னும் போது பெரிய வசதி எல்லாம் ஒண்ணுங் கெடையாது அதே மாரி கூட்டு குடும்பமா இருந்தாங்க எல்லாருமே ஒண்ணா வாழ்ந்தாங்க தாத்தா பாட்டி அக்கா தங்கச் ச்சு எல்லாருமே கூட இருந்தாங்க ஆ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆ எல்லார்கூடயு அந்த பாசம் அன்பு ஆ எல்லாரு ஒற்றுமையா இருக்கிறது அது எல்லாமே வந்து அதிகமா இருந்துச்சு ஆனா நீங்க சொன்ன மாரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே வந்து அந்த கை பி சி அத இன்டர்நெட் அத மட்டும்தா வந்து நாடி வாழ்ந்துட்ருக்காங்க ஆ அந்த உண உறவினர்கள் கூட ஒரு நேரத்த செல குடும்பத்து கூட மெ மெயினா வந்து குடும்பத்தினர இத குடும்பத்தினர் கூட வந்து நேரம் செலவிட அதே வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு ஆ மாலை நேரத்துல வந்து வெளிய உக்காந்து பேசுறதாகட் ட்டும் இல்ல குழந்தைகள வந்து வெளிய இல்ல தெருவுல வெளையாடிட்டு ஆ வெளையாட விட்டுட்டு நம்ம சும்மா சாதாரணமா உக்காந்துருக் க்றதாகட்டு எல்லாமே மாறிடுச்சு அதே மாதிரி நீங்க சொன்ன மாரி உணவுகள் உணவுகள் வந்து ஆ பழைய காலத்துல இருந்த உணவுகள் வந்து ரொம்பவே ஆரோக்கியமானதா இருந்துச்சு ஏன்னா அவங்க வீட்லயே சமைச்சு சாப்ட்டாங்க ஒரு நாளுமே எங் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஆ எங்க வீட்ல வந்து எங்க அப்பா வந்து ந்து ஏதாவது ஹோட்டலுக்கு கூட்டு போறாரு அப்டின்னா ஆ ஏதாவது ரொம்ப வருஷத்துல ஒரு நாளு இல்ல வருஷத்துல ரெண்டு நாள் அந்த மாதிரி மட்டும்தா இருக்கும் ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம வந்து அந்த சனிக்கிழமை ஞாயிற்று கிழமையானலே நமக்கு ஒரு அது என்ன சொல்றது அந்த ஒரு ஆ வீக் என்டோட அந்த ஒரு இது மனப்பான்மை வந்து வந்தர்றனால அந்த ஃபாஸ்ட்ஃபுட்ட நாடி நம்ம வந்து போயர்றோம் அது வந்து உடலுக்கு வந்து பெரிய பிரச்சனைய ஏற்பட்டாலுமே நம்ம அத பத்தி கவலப் படுறதே கெடையாது அது வந்து நம்ம இப்ப மாறிக்கிட்டே வருதுன்னே சொல்லலா அதே போ அதே மாரி பாத்தீங்கன்னா பழைய காலத் த்துல வந்து இயற்கை வந்து ரொம்பவே அழகா வளத் இருந்தாங்க ஏன்னா இயற்கைய வந்து அவங்கதா வயல்கள் ஆகட்டும் மர ங்களாகட்டு குளங்கள் ஆகட்டு எல்லாமே ஆ மனிதர்கள் வந்து ரொம்பவே அழகா சேகரிச்சு வச்சிருந்தாங்க அந்த அந்த அதாவது அந்த காற்று வந்து ரொம்ப தூய்மையா வருது அப்டின்னா அதுக்கு காரணமே ந்த இயற் க்கை மட்டுந்தா அந்த மரங்கள் வச்சிருக்கிறதாகட்டு குளங்கள் அதிகமா இருக்கிறது வயல்கள் அதிகமா இருக்கிறதுனால அந்த இயற்கையான காத்து வந்து ரொம்ப தூய்மையாக இருந்துச்சுனே சொல்லலா ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து தொழில்நுட்பம்தா வளந்திருக்கே தவிர ஆ பெரிய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஒரு இதுவு வந்து நமக் க்கு பெருசா கெடைக்கலன்னுதா சொல்லணு ஏன்னா பெரிய நிம்மதி ஒண்ணும் கெடையாது இதுல ஆ என்ன எல்லாமே வசதியா கெடைச்சிருக்கே தவிர பெரிய நிம்மதியான வாழ்க்கைய வாழ்றோமா அப்டின்னு கேட்டு யோசிச்சி பாத்தீங்கன்னா கூட அப்டி கெடையவே கெடையாதுன்னுதா நம்மளே நெனைப்போ அதே மாதிரி ஆ அப்ப இருக்கிற காலகட்டத்துலல்லா வந்து கடிதம்லா எழுதுவாங்க ஆ என்னன்னா அது அந்த கடிதம் இப்போ இங்க இங்கிருந்து இந்த நேவில வேல செய் செய்றவங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கெலா கடிதம்தா எழுதுவாங்களா ஆ அந்த கடிதம் எழுதும்போது கூட எழுதி அது போய் சேர்றதுக்கே கிட்டத்தட்ட நாட்கள் ஆகுமா நெறைய நாட்கள் ஆகுமா ஆ அத வந்து ஆ அத வந்து போய் சேந்து அத படிச்சு அது ஒரு அது என்ன சொல்றது ஒரு அத அத ஆ வெய் அத வெயிட் பண்ணி அது படிச்சு அத அதுக்கு திரும்ப வந்து ஆ வேற ஒரு லெட்டரு ஆ கடிதம் எழுதி அவங்க அனுப்பும் போது அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு உணர்வே வந்து ஒரு பெரிய ஒரு உணர்வா இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லா வீடியோ கால்தா வீடியோ கால் மூலியமா வள அத தப்புன்னு சொல்ல வரல என்னன்னா ஆ இப்ப இருக்கிற காலகட்டம் வந்து ரொம்ப எளிதாக இருக்கு ஆனா நிம்மதியான வாழ்க்கைய தருதான்னு கேட்டா இல்ல அப்டின்னுதா சொல்ல வரே அதே மாரி இன்னொரு ஒரு விஷ் அப்டின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கல்வி கல்வில வந்து நெறைய விஷயங்கள் வந்து மாறிடுச்சுன்னே சொல்லலா ஆ ஆன்லைன் கிளாஸ் ஆகட்டு இல்ல வந்து நெறைய புதுசு புதிய விஷயங்கள் நம்ம கத்துக்கணு அப்டின்னா வீட்ல இருந்தே கத்துக்கலா நெறைய விஷயங்கள் வந்து அதெல்லா ரொம்ப வீ வரவேக்கத்தக்கதுதா ஏன்னா அப்ப இருக்கிற காலகட்டத்துல நெறைய பெண்மணிகள் வந்து படிக்காம இருக்காங்க எங்க மாமா எங்க அப்பாவாக எங்க அப்பாவாகட்டு ஆ எங்க அம்மா எங்க அம்மாவாகட்டு மாமியாரா இவங்கல்லா படிக்காம இருக்கறனால அவங்களுக்கு வந் அவங்க இப்ப கூட நெனைச்சு அத வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க நா ஒழுங்கா படிச்சிருந்தன்னா பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்திருப்பே அப்டின்ல்லா சொல்லும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ச்சே அவங்கள படிக்க வைக்க அந்த நேரத்துல யாருமே இல்லியே அப்டின்ற விஷயங்கள்லா வந்து நமக்கு தோணு என்னதா வந்து பழைய காலத்துல வந்து பெரிய அதான் ஆ நெறைய விஷயங்கள் வந்து நல்லது இருந்தாலுமே ஆ கெட்டதும் ஆ கெட்டத கெட்டத வந்து நம்ம ஒ அவ்வளவா நம்ம சொல்லவே முடியாது ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல கெட்டது வந்து அதிகமா வளந்துகிட்டேதா இருக்குன்னு சொல்லலா சோ வந்து என்னன்னா ஆ ரொம்ப் ரொம்ப வந்து காலம் வந்து என் எப்டி வேண்ணாலு மாறலா ஆனா மனிதர்கள் மட் த்து மாறாம அந்த பழக்கத்த வந்து நல்ல பழக்கங்கள வந்து கண்டிப்பா மதிச்சாங்கனாலே நெறைய விஷயங்கள நம்மளால மாத்த முடியு அப்டின்னு நா சொல்ல வரே
ரொம்பவே அ ஆ ரொம்பவே ஆ ஆ சொன்னீங்க இந்த மாரி வந்து ஆ நெறைய விஷயங்கள் என்னதா நம்ம அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துக்கு இவ்ளோ ஆ நம்பளுக்கு வந்து ஒரு பயனுள்ள வகையில் எல்லாமே இருக்கோ அத நல்ல ஒரு ஆ வகையில நமக் பயன்படுத்திக்கிட்டோ அப்டின்னா எல்லா விஷயமு வந்து நம்மளுக்கு நல்லதா இருக்கு அப்டின்னுதா நா சொல்லுவே ஆ உங்க கூட பேஸ் ந்ததுல நெறையா விஷயங்கள் அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க ஆ மீண்டும் ஆ் பேசலாம் நன்றி வ
நன்றி வணக்கம்